அக்க அக்கா கேக்குதா
ஆ கேட்குது தம்பி கேக்குது நல்லா இருக்கே நீங்க எப்டி கேங்க தம்பி
நல்லா இருக்கே குழந்தை எல்லா எப்டி இருக்காங்க
நல்லர் க்காங்க தம்பி மு மனைவி குழந்தைகள்லா எப்டி இருக்காங்க
எல்லா நல்ல பார்க்கோம் நீங்க வெளியூர்ல இருக்கீங்ளா
ஆ வெளியூர்லதா தம்பி இருக்ற விடுமுறை க்காக வெளியூருக்கு வந்திருகுற தம்பி இந்த வாசிப்பு பழக்கத்த பத்தி என்ன நினைக் கிருங்க
நா அதுதா உங்கள்ட கேகணு நனைக் சே என்னோட மகனுக்கு அவ படிக்கிற ஸ்கூல்ல தமிழ் சப்ஜெக்ட்ல அவுனுக்கு வந்து உச்சரிப்பு வந்து சரியா வரமாட்டேங்குது தமிழ் உச்சரிப்பெல்லா நீங்க எந்த மாதி தேரியே கொழந்தைகளுக்கேல்லா சொல்லி் குடுக்குறீங்க வீட்ல தமிழ் உச்சரிப்புக்கெல்லா எந்த மாதிரி அவுங்க பழகுனா அவுங்களுக்கு வந்து தெளிவு கெடைக்கோ அப்டின் சொல்லி சொல்ல முடியுமா
ஆ வாசிப்பு பழக்கோந்தா தம்பி அதிகோ கொடுக்கனோ இப்ப பாத்துக்கோங்க கொழந்தைக சொல்றப்ப நம்ம சின்ன வயசு இப்ப மூணு வயசு நாலு வயசு குழந்தைகள்லா இருக்காங்க இல்லையா அவுங்கள்கிட்டல்ல நம்ம அதிகமா பேசிக்கிட்டே இருக்கணு நம்ம பேச பேச தா அவுங்க நம்மளோடப் வாயோட அசைவ பாத்து அவுங்க பேசி பழகுவாங்க அதனாலதா சொல்றது கொழந்தைக வந்து அ சின்னதுல இருக்கும் போதே அம்மாக்கள் வந்து அதிகமா பேசிக்கிட்டே இருக்கணு சொல்லுவாங்க இல்லைங்ளா அது ஏன்னா இதுனால தா ஏன்னா கொழந்தைக நம்மளோட வாய் அசைவ பாத்து பேசி பழகுறதுக்காக தா அதே கொஞ்ச பெரிய கொழந்தைகள் ஆயிட்டாங்கன் வெச்சு க்கோங்ளே புக்கெல்லா குடுக்கலா அந்த மாரி குடுத்து நம்ம பழக்கத்த வர வைக்லா
ஆனா நம்மளுக்கு நம்ம வாசிக்கிற பழக்கொ வந்து நமக்கு வந்து ரொம்ப அ நாலேஜ் வந்து நமக்கு அதிகப்படுத் து ப சரியா
ஆமா கண்டிப்பா கண்டிப்பா அறிவ பெருக்கோ நல்ல சிந்தனை வரோ நம்ம இப்போ ஒரு கத புக்கே வெச்சுக்கோங்களே ஒரு கத புக்கே எடுத்து அந்த கொழந்தைகள வாசிக்க வெக்கறப்ப இப்ப சின்ன கொழந்தைகள்ல ஒரு ஒரு நாலாங் கிளாஸ் அஞ்சாங் கிளாஸ் அந்த மாரி பிள்ளைகளுக்கெல்லா நம்ம கத புக்கல்லா வாங்கி குடுத்தம்னா அவுங்க அந்த கதையெல்லா படிக்கிறப்ப அவுங்களுக்கே சிந்தனை எல்லா நெறைய வரு அப்ப கற்பன பண்ணி அவுங்ளா கத சொல்ல ஆரம்பிப்பாங்க அப்ப வந்து நெறைய வாசிப்பு பழக்கொ குடுக்குறப்ப அவுங்களுக்கு கற்பனை திறன்லா அதிகமா வரு தம்பி அறிவு பெருகு அன்னால வாசிப்பு
அ எதனால சொல்றே அப்டின்னா இதுல நெறைய அதிசயமா அவுங்களுக்குள்ள முடிவுக லையெல்லா எடுக்குறது கு ரொம்ப பிரயோஜனமாருக்குனு நா நம்புற நீங்க எப்
ஆமா கண்டிப்பா கண்டிப்பா தை ரியமா எடுக்குறதுக்கு இப்போ ஒரு ஒரு ப்ரச்சனைக்கு வந்து எப்புடி தீர்வு எடுக்குறதுங்கறத நமக்கு முன்னோர்கள் நம்மளோட படிச்ச அறிவாளிகள்லா எழுதி வச்சுருக்குற புத்தகங்களெல்லா படிக்கும்போது நமக்கு அதுலருந்து பிரச்சனைகள எப்டித் தீர்க்கலா அப்டிங்கிறத பத்துன ஒரு அஹ் ஒரு திட்டங் கெடைக்கு தெரியுமா ஒரு வரையறை கெடைக்கு இப்ப அத வச்சு நம்மளோட பிரச்சனை எப் ப்டி நம்ம முடிச்சுக்லா அப்டின்னு அந்த கொழந்தைகள்லா அஹ் யோசிப்பாங்க அப்ப அந்த கற்பனை திறன் யோசிக்கிறது அதெல்லா வரு
இந்த வர்ஷோ ஆஹ் ம க வந்து ரெண்டாவ்து ஆஹ் வகுப்பு போறா
ஆஹ் செரிப்பா
அ ஓ
அவனோட வகுப்புக்கு இப்ப இவ இப்பவுமே அஹ் சில தமிழ் வார்த்தைகலா அவனுக்கு சரியா உச்சரிப்பு வரமாட்டெங்குது அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி அவனுக் கு பயிற்சி குடுக்கணு அப்டிங்கிறக்காக தா செருப்பு புத்தகங்களெல்லா வாசி க்க சொல்லா அப்ப நெறைய தமிழ் வார்த்தைகள் தெரியு தமிழ் வார்த்தைகள் இருக் க்கிற புத்தகங்கள்லா வாசிக் சொல்லா அப்டின் சொல்லி பாத்தே அது வந்து ஒரு நல்ல பயிற்சி தான அது
ஆமா ஆமா இப்ப ரெண்டாம் வகுப்புன் நீங்க சொல்லும் போது கத புக்குகள வாங்கி குடுக்கலா அந்த கத புக்குகள வாசிக்கிறத விட அந்த கதைகள கேக்க வைக்கலா முல்ல கேக்க வெப் பாங்க இல்லயா அந்த மாரி நம் ம்ம் கேக்க வெச்சம்னா அந்த ச இப்போ கத்துர சத் தம்லா எப்டி ஆணு கத்தணு அப்ப வாய தெறந்து கத்தணு உம் அழுகும்போது இப்டி அழுகணு அப்டிங்கிறதுலா ஒரு இதுல வரும்போது அது எப்டி சொல்லுவாங்கனா ஆம் ம உடல் இ உடல் இயக்கம் உடல் இயக் க செயல்பாடு இருக்கும் போது நமக்கு அந்த வார்த்தைகளோட அஹ் இது வந்து அதிகமா வரு அப்ப வாசிக்க முடியு நம்மனால அத புரிஞ்சு கொள்ளவு முடியு உம்
ஆனா நெறையா புக்ஸெல்லா படிக்கிறவ்ங்களோட அஹ் அவ்ங்களுடைய பேச்சு தன்மைலா பாத்தா ரொம்ப அறிவு சார்ந்ததா இருக்கு அவ்ங்ளுக்கு அஹ் அவ்ங்க தமிழ் பேச்செல்லா பாத்தா உச்சரிப் புகள் வந்து அவ்ங்களுக்கு அதிகமாக இருக்கு அப்ப புத்தகந் தா நீங்க சொல்ற மாதிரி அவ்ங்ளோட அறிவுத்திறனா அதிகமா வளர்த்துறத்துக்கு உண்டான ஒரு மிகப்பெரிய கருவியா இருக்குனு நா நெனைக்கிறே
ஆமா தம்பி மொழி திறன் மேம்படுறதுக்கெல்லாமே புக்கு தான் நிறைய படிச்சவங்க எல்லாம் பாருங்களேன் நிறைய புக்குகள் படிச்சோன்னு தான் சொல்லுவாங்க படிச்சவங்கெல்லாம் மேதைகள் எல்லாம் பாத்துக்கோங்களேன் எங்களோட ஆ எங்களோட நேரங்கள் அதிக அதிகமா நாங்க செலவிடுறது எல்லாமே புத்தகம் வாசிக்கிறது இந்த மாதிரி கதை புத்தகம் வாசிக்கிறது அப்புறம் இந்த இந்த மாதிரி புத்தகங்களாலதான் நாங்க வந்து எங்களோட அறிவை பெருக்கிக்கிட்டோம் நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம் சொல்லுவாங்க அவங்கல்லாம் அது இதனாலதான்
ம் சரிங்க சரி ஆனா இப்ப இருக்கிற குழந்தைகள் அதிகமா இந்த பயிற்சில இல்லாம நிறைய அ மகனோட படிக்கிற ஸ்கோப் பாத்தீங்கன்னா நிறை நிறைய குழந்தைகள் வந்து இன்னும் தமிழ் உச்சரிப்புலேயே இல்ல அவுங்க பெற்றோர்களிடத்தில எல்லாம் நம் பேசறப்போ அவங்க சொல்றது என்னன்னா அதிகமா மொபைல் போனே யூஸ் பண்றாங்க ஆ தொலைபேசியேதான் அதிகமா யூஸ் பண்றதுனால அவங்க அதனால கவனத்தை வந்து அதுலதான் வச்சிருக்க முடியுது அப்படிங்கறாங்க அதனாலதான் அவங்க இந்த ஆ டிவி பார்குறதுல அந்த மாதிரி வீடியோஸ்ல நம்ம பார்க்கறதுனால அவங்க கார்ட்டூன் இமேஜ் எல்லாம் பார்க்கறப்போ அவங்களுக்கு நிறைய அது சம்பந்தமான அ திறன்கள் தான் வருதே தவிர பேச்சு திறன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை த அவங்க மறந்துடுறாங்க அத எப்படி ஊக்குவிக் க்கணுங்கிறதையும் பெற்றோர்களா இருக்கிற நமக்கும் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியாம போயிருது
ஆமா தம்பி இப்போ இப்ப அந்த காலம்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஆமா இப்ப அந்த காலன்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களே கூட்டு குடும்பமா இருந்தாங்க அப்பா பாட்டி தாத்தா சித்தி சித்தப்பா அவங்க எல்லாம் ஒன்னா இருக்கும்போது அம்மாக்கள் வந்து வேல செஞ்சுட்டு இருந்தால் அவங்கல்லா குழந்தை கூட பேசிக்கிட்டே இருப்பாங்க கத சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அப்ப அந்த குழந்தைகளுக்கு வந்து கேட்கற திறனும் நிறைய இருந்தது பேசுற திறனும் நிறைய இருந்தது சீக்கிரமா பேசினாங்க அந்த காலத்துல குழந்தெங்க அது இதுதா ரி காரணம் அப்போ அந்த மாதிரி இப்ப வந்து இருக்கிற பெ ற்றோர் வந்து எல்லாருமே வந்து அ அவங்க செய்யற வேலைகளும் வித்தியாச வித்தியாசமா இருக்குது அவங்க வீட்டுல வந்து குழந்தைக கூட அதிகமா இருக்கிறதே வந்து கொஞ்ச நேரம் தா இருக்குது குழந்தை அதிக நேரம் வந்து ஸ்கூல்லயோ பள்ளிகள்லயோ இல்ல வேற எங்கேயாவது உறவினர் வீடுகள்யோ தா பிள்ளைக அதிகம் இருக்கிறாங்க அப்போ அந்த குழந்தைகளோட உணர்வுகள புரிஞ்சு பேசுற பெற்றோர் தானே அத வந்து வளர்க்கணும் அப்ப அந்த மாரி குழந்தைக கிட்ட அதிகமா பேசாதனால நம்மளும் வீடுகள்ல வந்து இப்ப நிறைய படிச்சதுனால ஆங்கிலம் அப்படிங்கறத தா பெருசா நினைச்சிட்டு இருக்கிறோம் நம்ம ஆங்கிலம் பேசினாதா நமக்கு மதிப்பு நம்மளோட தாய்மொழிய வந்து அவ்வளோவா பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லி தரது இல்ல நம்மளும் அத வந்து சாதாரணமா நினைச்சுக்கிறோம் அப்போ நம்ம வந்து தாய்மொழிய நம்ம நேசிச்சு நம்மளும் பிள்ளைகளோட பேசும்போதெல்லாம் நல்ல தமிழ்ல அந்த தமிழ் எப்படி இருக்குது அப்படிங்கறதெல்லா சொல்லி அதுலயே கதைகள்லா நம்ம சொல்லும் போது பிள்ளைங்க இன்னும் நல்லா அதுல பேசுறதுக்கு ஆர்வம் காட்டுவாங்க அப்போ அவங்களும் பேசுறதுக்கு அதுல வந்து விருப்பமா இருப்பாங்க கதைகள் அவங்களும் சொல்லுவாங்க கருத்து கற்பனை பண்ணி சிந்தனை பண்ணி அவங்களும் மத்தவங்கள்ட பேசுறதுக்கு விருப்பம் காட்டுவாங்க நம்ம வந்து அவங்க கூட மிங்கல் ஆகாம கலந்துக்காம நம்ம வந்து ஆங்கிலத்திலேயே பேசிட்டு நம்ம வேலையவே நம்ம பார்த்துட்டு இருக்கிறப்போ அவங்களுக்கு வேற வழி இல்லாதனால தொலைக்காட்சி பெட்டிய பாக்குறது இந்த அ போன் யூஸ் பண்றது நீங்க சொன்னீங்களே அது யூஸ் பண்றது அந்த மாதிரி வேலைக்கு அதிகமா முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அதனாலதான் நினைக்கிறேன் நானு
அதுலயும் பாருங்க நம்ம பழக்கி ய காலத்துல கொஞ்சம் முன்னாடி நம்ம பெற்றோர்கள்ல்லாம் இருந்து டைம் நம்ம அவங்களுடைய காலத்துல எல்லாம் அதிகமா ஆ இந்த மாதிரி எந்த ஒரு ஒரு ஆ மின்னணு சாதனங்கள் எல்லாம் வராதனால அவங்களுக்கு வந்து நறைய நா என்ன நாலு இதல்லாம் படிக்கிறதுக்கு அவங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருந்துச்சு அது வந்து இன்னைக்கு இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில அந்த மாதிரி எந்த ஒரு அதிகமான வாய்ப்புகளையும் யாரும் உருவாக்கிக்க மாட் கக்கறாங்க இன்னைக்கும் பெரியவங்கதான் ஒரு டீ கடையில அந்த மாதிரி எடத்துல போய் படிச்சுட்டு வராங்க வீட்ல கூட வாங்குறது ரொம்ப அரிதா மாறிடுச்சு யாரும் தினசரி பேப்பர்கள் எல்லாம் வாங்கறது இல்ல ஆனா அதுல படிச்சு பழகுனாவே நறையா வார்த் தைகள் புது புது வார்த்தைகள் பெரிய வார்த்தைகள் அவனால ப கத்துக்கொள்ள முடியாத வார்த்தை ர்த்தைகள் இப்ப பெரியோர்களுக்கு அப்படிங்கிற ஒரு வார்த்தை த்தவங்கனால வாசிக்க முடியாது அந்த மாரி ரொம்ப அதிக எழுத்துக்கள் இருக்கிற வார்த்தைகளா இருந்தா அவங்கனால சொல்ல முடியாதெல்லாம் இருக்கிறப்போ அதுல ஈசிய வெலங்கிர்லாம் ஆனா அவங்க அந்த வந்து அத சுலபமா கத்துக்கரது அதுக்கு உண்டான வழிவக ல் இன்னைக்கு இல்லாமல் இருக்குது நீங்க நியூஸ் பேப்பர் எல்லாம் குழந்தைகளுக்கு க்கு பயிற்று ருக்கிறீங்களா
நியூஸ் பேப்பர் னாவா நம்ம வேண்டாம் ஆ நம்ம நறையா இந்த நாளிதழ்கள் எல்லாம் இருக்கும் தெரியுங்களா எப்படி சொல்றது நாளிதழ்கள் இல்ல இந்த ஆ என்ன புக்குகள் நிறைய புத்தகங்கள்ல்லாம் இருக்கும் இந்த அசி பத்திரை கேலி சித்திரங்கள் புத்தகம் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா அந்த மாதிரி புத்தக ங்காளல்லாம் வாங்கி கொடுத்து அதுல பாக்க வச்சு படிக்க வைக்கிறது அந்த மாரிதான் நான் கொடுத்துட்டு இருக்கிறேன் என் பசங்களுக்கும் அப்படிதான் நான் வீட்ல வந்து தமிழ் எழுத்துக்களை எழுத வச்சு அத காலையில காலையில அத சொல்ல வச்சு அந்த மாரிதான் உச்சரிப்பு பழக்கத்தை கொண்ட்டு வந்துட்டு இருக்கேன்
நிச்சயமா ஏன்னா அந்த மாதிரி நம்ம பயிற்சி குடுக்குறப்பதான் அவங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்குன்னு நான் நம்புறேன்
ஆமா ஆமா கண்டிப்பா நம்மளும் தமிழ்லயே அதிகம் நம்ம குழந்தைக கூட பேசணும்
இன்னைக்கு ந நிறைய விஷயங்கள் பேசுனீங்க எப்ப மறுபடியும் ஊருக்கு வரீங்க
இந்த விடுமுறை முடிஞ்சுதான் வரணும் ஞாயிற்றுக்கிழமை அப்படிதான் வரணும் தம்பி
ரொம்ப சந்தோஷம் எல்லாரையும் வீட்டுல விசாரிச்சேன்னு சொல்லுங்க
கண்டிப்பா தம்பி சொல் றேன் நநீங்களு வீட்டு்ல எல்லாத்தையு கேட்டேன் சொல்லுங்க
நிச்சமா ரொம்ப சந்தோஷொ பாக்லா சந்திகிலா
செரி தம்பி